ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா
ஹலோ
ஹலோ எப்டி இரு இருக்கியா நல்லாருக்கியா
ஆ நல்லார்கே
அன்னைக்கு நான் உன்னய கோயில்ல பாத்தேன் கொஞ் சோ நம்மளுக்கு வந்து வேலை பிஸியா இருந்த நா வந்து இப்ப வேலை போயிட்டு இருக்கேன்னா சரி சாய்ங்காலம் போல கோயில் போலாம் அப்டின்னு வந்தேன் ஆனா நீ அவசர அவசரமா வந்து ட்டு வெளியில போறே நான் பாத்தேன் அந்த மாரி இருக்குப்போ உன்னய கூப்பிடல நா செரி போன் பண்ணி பேசிக்கலாம்
ஓகே ஓகே நம்ம இத பத்தி பேசலாம எதாது டாபிக் பேசலாங்களா
ஆ
ஓகேங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பேசலாம்னு இருந்தோம் ஆ இப்போ இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆயடுச்சு இல்லைங்களா
ஆ மேரேஜ் ஆயிடுச்சு
க்கு ஏதாது ஒரு சாஸ்திர அ சம்பிரதாயம் எல்லா சொல்லுவாங்க இல்லங்கள என்னோட வாய்ஸ் தெளிவா கேக்குது இல்ல
கேக்குது கேக்குது சிஸ்டர் ஆக்சுவலி சம்பிரதாய சடங்குகளை பத்தி பேசணும்னு சொல்றீங்களா நீங்க
ஆ அது சும்மா உங்களுக்கு இப்ப வந்து இதுலயே நம்மளோட தமிழ் தமிழ் மரபிலயே வந்து உங்களுக்கு எந்த ஒரு சம்பிரதாயம் பிடிக்கும் போதுவா கேக்குறேன்
ஆக்சுவலி நம்ம தமிழ் அ இதுல வந்து சொல்ல போணா என்னன்னா இப்போ நம்ம பெண் குழந்தைகள்னு சொன்னா ஏஜ் பெரிய பிள்ளைல ஆயிட்டு நினைச்சோங்களேன் அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம இப்போ நம்ம குழந்தை நம்ம அப்டி வைக்கிறமோ இ இப்பவும் அது பாலோ ஆகுது அந்த பதினாறு நாள்ல வெளியில விடாம இருக்கிறாங்க கொழந்தைலு ஏன்னா அந்த காலத்து ல வந்து சுத்தமா விட மாட்டாங்க ஆனா இப்போ ஓரளவு து நம ஒரு ஒரு சன்டேவாது வீட்ல இருக்கணும் பிள்ளைல வெளியில விட கூடாது யாரும் ஆண்கள பாக்க கூடாது சொல்லிட்டு அந்த சம கலச்சாரம் வந்து இப்ப வரது வந்து அந்த கல்ச்சர் வந்து இன்னும் முடியல அது கண்டினியூவா தான் ஆயிட்டு இருக்கு இந்த சடங்கு சம்பரதாயம் வந்து எப்பொழுதுமே சேஞ்ச் ஆகாதுன்னு எனக்கு தோனுது
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆ அப்டி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஆ பிடிச்ச சம்பிரதாயம்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து இந்த கல்யாணத்துல எல்லாம அக்னி சுத்தி வர்றதெல்லாம் இருக்கும் இல்லங்களா அக்னி சுத்தி வர்றது இந்த அருந்ததி பாக்குறதுல்லா சொல்லுவாங்களா அதுலா எனக்கு ரொம்ப பிடிக்கு சின்ன வயசு இருந்தே நா பா்த்திருக்கே அது இந்த அப்புளோ உடைக்குறது நிறைய பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பிரதாயோ
ஆக்சுவலி அப்பல்லா உடைக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு இத பொறுத்து தனித்தனியா இருக்கு அப்புளோ ஒடைக்கிறது அந்த தேங்கால வந்து பூ சுத்தி ரோலிங் பண்ணது ஆக்சுவலி நா ஸ்கூல்ல ஒ நா ஆக்சுவலி நா ஒர்க் பண்ணிட்டு இருந்தே பண்ணிட்டு இருக்கப்போ எங்களோட டீச்சரோட பொண்ணு வந்து கல்யாணோ இருந்துச்சு ஆக்சுவலி அவங்களுக்கு திரி டேஸ் கல்யாணோ அந்த மூணு நாளுமே பெண் வீட்டுல இருந்து தா கல்யாணோ பொண்ணாங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அப்போ அந்த நேரத்து இதுல வந்து என்ன அன்மேரிடு அதெல்லா பாக்குறப்போம்போ நம்மளுக்கு நம் நம்மளுக்கு நடக்க போறது ஒரு நாள் தா கல்யாணோ ஆனா இங்கம் மூணு நாள் வைக்கிறாங்களே நம்மளுக்கு இந்த ஆப்சன் இருக்குமா ஆக்சுவலி பெண் வீட்ல இருந்து பண்றாங்க எல்லாமே பெண்கள் வீட்டுல தா ஆனா ஒவ்வொருத்தரு கல்ச்சர்ல வந்து தனித்தனியா இருக்க போ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பொறுத்த வந்து ஆண்கள் வீட்டில் தா கல்யாணோ பண்ணுவாங்க இங்க வந்து வித்தியாசமா இருக்கப்ப ப்ராமின்ஸ் அந்த மாதிரி ஆள் தனித்தனியா இருக்க பப்போ வந்து தனித்தனி எல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கு அது வந்து அப்பள ஒடைக்கிறது ஒரு தண்ணி பானைக்குள்ள மோதிரத்த போட்டு தேடுறது அது வந்து அவங்க நா கேட்டே இத இந்த மாதிரி பழக்க வழக்கம்லா ஏன் பண்றீங்க கேட்டப்போ அவங்களுக்குள்ள ரிலேஷன் வந்து வந்து ரொம்ப புரிதல் இருக்கு அப்டின்னு சொன்னாங்க
அப்புறோ பாத்தீங்கன்னா வந்து இதே எனக்கு ஆ நார்த் இந்தியன் வெட்டிங்லா பாத்துருக்கிங்கன்னா அவங்களுக்குலா வந்து இந்த மெகந்தி பங்ஷன் வைப்பாங்க தனியா ஹல்தின்னு சொல்லி வைப்பாங்க அதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு ஹல்தின்னு இந்த மஞ்சள் பூசி விளையாடுவாங்க அது அடுத்தது
மதுரானி போட்டு அதுக்குள்ள ஆனா அந்த கலர் டெரஸ் தா பண்ணுவாங்க எல்லாருமே கைல வச்சு ரொம்ப என்ன இது இருந்தாலுமே அந்த த்ரீ டேஸ் து வந்து அவங்க நார்த் இந்தியன்ஸ் பண்ணுவாங்க அப்புரவு நா ந்த இதுலதா பா்த்திருக்கே யூடியூப்ஸ்லதா பா பாத்திருக்கே ஹல்தின் சொல்லி என்னன்னு பாகபப்போ மஞ்ச கலர்ல ட்ரெஸ் போட்டு ஃப்ளவர்ஸ் கம்மல் காதி ஏ எல்லாமே ஏட்டு சி எல்லாமே எல்லோ கலர்ல ருக்கு மஞ்சள் வச்சி ஏ அவங்க ஒடம்பு ஃபுல்லா பூசுவாங் பட் அது பெண்களுக்கு சரி ஆண்களுக்கும் சரி ரெண்டு வேர்த்துக்குமே பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு கு முன்னாடி அதுல்லா கொஞ்சோ ஒவ்வொரு இடத்துலயு பாக்க போப்போ ரொம்ப வி வித்தியாச வித்தியாசமாதா இருக்கு
அதுதா அந்த மாரி வந்து எனக்கு அதெல்லாம் புடிக்கும் சொல்லிருக்கேன் இன்னொன்னு வந்து எனக்கு புடிக்காத விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து அந்த காலங்கள் பாத்தீங்கன்னா ஆ கோ அ அஸ்பன்டு வந்து எறந்துட்டாங்கன்னா மனைவி வந்து கூடயே உடன் கட்டையா இருன்னு சொல்லா அந்த மாரி லாம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா அந்த மாரி லாம் பண்ணும்போது வந்து அதெல்லாம் வந்து எனக்கு புடிக்காது இப்ப நல்ல வேல அந்த மாரிலாம் இல்ல ஏன்னா வந்து ஆ இப்போ ஆ இன்னொன்னு என்னன்னா அதுல வந்து ரொம்ப சின்ன வயசுலே வந்து பொண்ணுங்கள வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறனால வித வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வக்கம் போது அவுங்க எறந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு ஒ எட்டு வயது ஒன்பது வயதுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு நாப்பது வயசு இருக்கு ஆணுக்கு அந்த மாரி பண்ணும் போது ஆ அவுங்க வந்து சீக்கிரமா எறந்துட்டாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயச தான் இருக்கும் இருந்தாலும் வந்து அந்த பொண்ணும் எறந்து சாகனு அப்டின் சொல்லி ஓ அந்தந்த அந்த ஹஸ்பண்ட் எறந்ததுக்கு அப் அப்புறம் அவுங்க கூடியு இவுங்களியு வச்சி எரிப்பாங்க அந்த மாரிலாம் நெறையா நடந்துரு இருந்திருக்கு நா முன்னாடி எல்லாம் படிச்சிட்டு போவோம் புத்தகங்களயாவட்டும் கதைகளையாவட்டும் படிச்சிருப்போம் அந்த மாரிலாம் கேக்கறப்போ பரவாயில்ல அந்த மாரி அதுல அந்த மாரி ஒரு ஜென்ரேஷன்ல நம்ம இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு மனநிம்மதியாதா இருக்கும் இல்லைங்களா அது ஆகட்டும் இன்னும் நெறையா இருக்கு இந்த மாரி வந்து பெரியவங்கன்னா ஆ பெரியவங்க முன்னாடி ப பொண்ணுங்க இப்டிதான் நடந்துக்குணும் பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா வெளிய எங்கயும் போ கூடாது அந்த மாரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா எந்த சாப்பாடு ஏ
இப்ப அந்த அந்த மாரி ஜென்ரேஷன்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் இப்ப பெண்கள் வந்து எல்லாத்துலயுமே என்ன சொல்லுவாங்க அங்க அந்த காலத்துல வந்து பெண் கொழந்தல்ல பயப்படுவாங்க ஐயய்யோ பெண் பெற பெண் கொழந்த பெறந்துட்டே அப்டின் சொல்லி பயப்டுவாங்க ஆனா இந்த காலத்துல அப்டி கெடையாது பெண் கொழந்த பெறந்துட்டா ஆ நம்மள ஆக்சுவலி சில எடத்துல நடக்கு பையன்ங்க பாக்க மாட்டேக்காங்க அம்மா அப்பாவ பெண்கள் பாக்கறாங்க ஒரு சில எடத்துல நடக்கு ஒரு சில எடத்துல ஆ நடக்காமே இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்ட உட்டு வராத பெண்கள் கூட இப்ப ஏரா பிளைன் ஓட்றாங்க செரியா நெறையா வெஞ்சானம் வெஞ்சானம் லாம் பண்றாங்க வெளில வராங்க படிக்க அவுங்களும் வெளில வராங்க நாங்களும் படிக்கிறோம் நாண்களும் ஆண்களுக்கு நிகரா நாண்களும் நாங்களும் அப்டி சொல்லி கொண்டு வராங்க அந்த சடங்கு சம்பரம்தாய எதுமே கெடையாது இப்போ அதெல்லாம் ஃபாலோ ப அது இருந்தாலுமே அது மனசுக்குள்ள வச்சிட்டு எல்லாருமே வெளில வராங்க இந்த மாரி சமுதாயம் வந்து உருவாகதன் மூலம் தான் ஆ பெண்கள் வந்து வளந்துகிட்டே ஆகு வளந்துகிட்டே இருக்கவும் முடியும்
கண்டிப்பா இப்ப இப்ப இப்ப நீங்க சொன்ன மாரி பாத்தீங்கன்னா வந்து ஆ வீட்லேதான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா சமையல்தா செய்யணும் அப்டிங்கிற காலகட்டத்துலே தாண்டி இப்போ பாத்தீங்கின்னா இந்த இராணுவம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுலயுமே இப்ப பொண் பெண்கள்ல்லாம் வந்துட்டாங்க இல்லைங்களா அந்த மாரி அவங்க எல்லாம் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க ஆ நெறையா விஷியங்கல பாத்தீங்கன்னா வந்து பெண்கள் தான் வந்து இப்ப முன்னாடி இருக்கற மாரியும் இருக்கு இப்ப வந்து அதிகமா ஃப்ரோபைள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த டீச்சர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெண் கள் வந்து அதிக அளவுல வந்து பேசப்படற எடத்துல இருக்காங்க ஆ ஒரு மாணவர்கள நடத்துறதுலியா யாவட்டும் இல்ல ஒருத்தவங்களுக்கு அறிவுர வழங்கறதுல யாவட்டும் ஒரு பெண்கள் தான் வந்து ரொம்ப முன்னாடி இருக்காங்க அப்டின்றத பாக்கறப்போ முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு இப்பவும் நம்ம நெறையாவே மாறி கோம் இல்ல நமக்கு முன்னாடி வந்தவங்க வந்து நமக்கு இந்த சுகந்தர வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் நெனைக்கிற
கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு வந்து சுகாதாரோ அதெல்லாம் வா நம்ம சுகந்திரம் வாங்கி கொடுக்கற மூலந்தான் இவ்ளோ தூரம் நம்ளால வெளில வர முடியுது இல்லன்னா நீங்க சொல்லுங்க பத்து மணிக்கு மேலே நம்மளால வெளியில போ முடியுமா இல்ல இப்ப நம்ம பன்னண்டு மணி நாலு சரி ஒரு மண்நாலும் சரி நம்ம வந்து தைரியமா ஒரு டிராவல் பண்ணிட்டு நம்மளால வர முடியுது ஏன்னா நம்மளுக்குனு சேப் சொல்லு கவர்மெண்ட் நம்மளுக்கு நெறைய அ என்ன சொ ஸ்கீம் பண்ணி குடுத்துருவாங்க சேப்டிக்கு ஏன்னா அந்த அப்போ வந்து இப்போ நீங்க சொல்றீங்க பெண்கள் இவ்ளோ முன்னேறிருக்க போயத்தான் நம்ம ஒரு காவலாளர்கள் கூட பெண்கள் நம்ம ரோட்ல நீங்க பாருங்க நைட்டு போல எத்தனயோ காவ
ஆ அதுதாங்க அது ஓகே அது ஓகேதான் இருந்தாலும் வந்து இப்போ பெண் சுதந்திரம்ங்கிறது அதிகமா இருக்கு அது பேசப்படுற அளவுக்கு இருக்குதான் இருந்தாலும் பெண் சேஃப்டிங்றது பெண் பாதுகாப்புங்கிறது இப்ப ரொம்பவே இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா நறைய இடத்துல பா
அதுக்கு காரணம் வந்து அதுக்கு காரணம நெறைய சில காரணங்கள் இருக்கு அதெல்லாம் இப்போ வந்து இப்போ வந்து எல்லாமே தடுக்கணும் தடுத்தா மட்டும் தான் அது வந்து நம்ம வந்து இனி வரும் காலத்துல வந்து நம்ம கொழந்தைகளுக்கும் நம்மளும் செரி அதெல்லாம் குடுத்து வளர்த்தோன தான் அதுல இருந்து நம்ம வர முடியுமே தவிர
ம் சொல்லுங்க பேசுங்க
அது போக இன்னொன்னு வந்து நா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்போ வந்து என்னன்னா ஆ திருமணம் சொல்ல போனா அந்த காலத்துல வந்து மாப்பிள்ள வீடு மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு சில வீட்ல பெண்ணு வீட்ல சொல்லுவாங்க ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து என்ன டிசைட் பண்ணிருந்தாங்கன்னா திருமண சடங்குகள் நா எங்களுக்கு விருப்பப்பட்ட மாரி தான் எங்களுக்கு திருமணம் நடக்கணும் எங்களுக்கு எந்த இடத்துல தான் நடக்கணும் அந்த மாரி வந்து நம்ம வந்துதான் சாய்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ற மாரி லைஃப் நம்மளுக்கு கடைச்சிருக்கு
ம் செரி ஆமா அந்த மாரி தா அந்த மாரி தா இப்ப இருக்கு இருந்தாலுமே வந்து நான் எதுக்காக சேஃப்டி இல்லைன்னு சொல்றேன்னா இப்போ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நகை பரிப்புல்ல ரொம்பவே அதிகமயிடுச்சு அ இந்த மாரி கழுத்துல போட்டுருக்க அந்த செயின் எல்லா பறிச்சுட்டு போறது ஆகட்டும் இல்ல பெண்களுக்கே ஆகட்டும் நா நெறைய ஒரு இதுல முன்ன பாக்காத அளவுக்கு இப்ப ரொம்ப அந்த பெண் ப பாதுகாப்புங்கிறது கம்மி ஆயிட்டே இருக்கு இப்ப வர வர பாத்தீங்கன்னா இல்லிங்களா அது அது வந்து எப்டின்னா அ நிறைய இதுல போல்டா எதிர்த்து நிக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க இந்த இடத்துல ஆ ஒரு சிலர் வந்து இதுக்காக பயந்துட்டு வெளிய சொசைட்டிக்கு பயந்துட்டு இருக்கிறவங்கள நிறைய பேரு இருக்காங்க இல்லைங்களா அந்த மாரி தான் இப்போ ம் அந்த மாரி இந்த கலாச்சாரத்தை பத்தி பேச போது வந்து எனக்கு பிடிக்காத இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இந்த சமையல் இதுல எல்லா பாத்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் எல்லா நா பாக்குறேன் அதுல வந்து பொண்ணுங்க தான் சமைக்கணும் பொண்ணுங்க தா வீட்டு வேலை எல்லாமே பாக்கணும் அப்டின்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லா வந்து நான சுத்தமா அதை நா ஏத்துக்கவே மாட்டன்
அதெல்லாம் இப்ப வந்து நெறைய இடத்துல வந்து கொறஞ்சிருக்கு ஏன்னா இப்ப ரெண்டு பேருமே இக்குவலா வேலைக்கு போறாங்க ஏன்னா நானும் வேலைக்கு போறேன் நீங்களும் வாங்க பெண் ஆண்களை விட பெண்களும் சம நிறைய வந்து சம்பாதிக்காங்க அதனால வந்து இப்போ ஒரு சில இடத்துல இருக்கு அந்த கால பெண்கள் தான் சமைக்கனும் சொல்லி கலாச்சாரம் வந்து பெரியவங்க கொண்டு வராங்க அது வந்து இப்ப உள்ள எல்லா பழக்கவளங்களும் அவங்களும் புரிதல் புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து அந்த மாறி இருக்கு
ம் அது தா இருக்கு நா என்ன சொல்றேன்னா மொத்தம எல்லா மாறல மாறாமலே மா கொஞ்சம் மாறியும் இருக்கு நிறைய மாறாமலும் இருக்கு இல்லைங்களா நான் மாறாமல் இருக்கிறத பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ மாறினது நிறையவே இருக்கு செரிங்களா அது தான் ம் செரிங்க ம் சிஸ்டர் நம்ம பேசிட்டோனு நெனைக்கிறேன் கட் பண்றேன் ம் ஓகே